ஹலோ
வணக்கம் தோழி
தோழி நலமா தோழி
ஆஹ் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக் கீங்களா
நா நல்லாருக்கே தோழி காலை உணவெல்லா சாப்ட்டாச்சா தோழி சாப்ட்டே தோழி இந்த தொழில்நுட்ப கோளாறு இருந்தா தோழி நீங்க வந்து தொடர்ந்து பேசிட்டே இருங்க தோழி
ஆஹ் நிச்சயமா தோழி நிச்சயமா இன்னைக்கு என்ன தலைப்பு பேசலாம் தோழி தோழி கேக்குதுங்களா தோழி ஹலோ
ருங்க தொழிநுட்ப கோளாரா தா இருக்குந் தோழி ங்க தோழி உங்களுக்கு ஏதேனு தலைப்பு இருந்தா சொல்லுங்க இல்லனா நா பேசறே தோழி
ஆஹ் சரிங்க தோழி உடல் பயிற்சியினுடைய அவசியம் அதனுடைய முக்கியத்துவம் பத்தி பேசலாங்களா
ழி
ஆஹ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம அதிகமா நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம கைபேசிலதா நம்ம வந்து செலவிடறோ ஆஹ் இப்ப பெண்களாகட்டு ஆண்களாக பெண்களுக்குன்னு பாத்தம்னா நம்ம அதிக நேர வீட்டு வேலைகலயு ஆண்கள் வந்து அவரவர் துறைகள்லயு ஆஹ் வந்துட்டு வேல செய்யறாங்க ஆனா நமக்குன்னு நேரம் ஒதுக்குவது வந்து மிக குறைவு அந்த மாதிரி இருக்கும் போது நிச்சயமா பிற்காலத்துல வந்து உடல்நல கோளாறு ஏற்படறதுக்கு அதுதா முக்கிய காரணமா இருக்கு அத தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலா அப்படின்னா நம்மளுடைய இளம் வயதுல இருந்தே உடல்பயிற்சி அப்படிங்கறது வந்து ஆஹ் நிச்சயம் நம்ம வந்து மேற்கொள்ளணு உடல் பயிற்சியில என்னென்ன இருக்கலா அப்படின்னா நடைபயிற்சி இருக்கலா யோகா இருக்கலா அல்ல அல்லது ஏதாவது ஒரு வகையான விளையாட்டுகள் அந்த மாதிரி வந்து தினந்தோறும் ஒரு வழக்கத்துல வந்து நம்ம வைத்துக் கொள்வது நல்லது ஆம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடைபயிற்சி அப்படிங்கறது தினந்தோறுஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நிச்சயம் நடைபயிற்சி வந்து ஆஹ் நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது நடைப்பயிற்சி நிச்சயமா தோழி நிச்சயமா ஆஹ் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப தூர நடக்க முடியாதுன்னு சொ சொல்லுவாங்க அந்த மாதிரி இரிக்கிற மக் கள் வந்து என்ன பண்ணலா அப்டின்னா அவங்க வந்து யோகப் பயிற்சிகள் வந்து செய்யலா
ஆஹ் சரிங்க தோழி யோகான்னு சொன்ன உடனே ஆஹ் சொல்லுங்க தோழி சொல்லுங்க அ இல்ல யோகான்னு சொன்னோனே தோழி உங்களுக்கு தெரிந்த யோகா எதுவு தெரியுமா நா சொல்லட்டுமா வேண்ணா ஏன்னா நானு பள்ளிக்கூட வயதிலிருந்தே தோழி யோகாலா அதிகமா செஞ்சிருக்க தோழி அ யோகா செய்வோ தோழி ஆஹ் யோகா செய்வோ தோழி உடற்பயிற்சின்னு சொல்றப் அப்ப ஃபஸ்ட் நடைபயிற்சி வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப அ மிகவும் முக்கியமான ஒன்று தோழி வந்து காலையில எழுந்து நம்மளுடைய காலை கடங்கள முடித்ததுக்கு அப்றோ தோழி பாத்தீங்கன்னா ரெண்டு பாதாம் முந்திரி ரெண்டையு சாப்ட்டுட்டு தோழி ஒரு அரை மணி நேரமாவது முப்பது நிமிடமாவது நம்ம வந்து நடைபயிற்சி மேற்க்கொள்ளுன்னு தோழி ஆஹ் அந்த அந்த நடைப் பயிர்ச்சிய தோழி இந்த எட்டுன்னு ஒரு எண்ணு இலக்கம் இருக்குல தோழி அதைய போட்டு நடைபயிற்சி செய்தால் என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க தோழி
நிச்சயமா தோழி நிச்சயமா கேக்குது தோழி
ஆஹ் நா செரிங்க தோழி செரிங்க தோழி இப்ப நம்ம உடல் பயிற்சி ஒர் ஒரு பக்கோ செஞ்சொன்ன தோழி உணவு முறையு நம்ம மேற்கொள்ளணுல தோழி வந் து ஆ அது ஏத்த மாரி உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஏத்த மாரி நம்ம உணவு பழக்க முறையு கொண்டு வந்தீங்னா நம்ம உடல் இன்னு ஆரோக் க்கியமா இருக்குல தோழி வந்து
நிச்சயமாத் தோழி ஆ
பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து உடற்பயிற்சி கூடம் வந்து போறாங்க தோழி அப்ப என்ன பண்ணுவோன்னா காலையில எழுந்து வந்து எ இரண்டு நாட்டு கோழி முட்ட வாங்கி் குடுப்போ தோழி கீரை பாலு பாதாம் பிஸ்தா அந்த செவ்வாழைபழோ இதெல்லா போட்டு நட்ஸு இதெல்லா போட்டு அரைச்சு அந்த விழுது வந் வந்து இருக்குல அந்த விழுத காலையில குடுச்சிப் தோழி அங்கபோயி உடற்பயிற்சி கூட வீட்ல எல்லாமு பண்ணிட்டு திரும்ப வந்து பாத்தீங்ன்னா தோழி் ஆ ரெண்டு முட்டா எடுத்துப்பாங்க எளநீர் சாப்டுவாங்க தோழி இதுதா அவுங்களோட தினசரி வாழ்க்கையில அவுங்க வந்து அஹ் கடைபிடிக்க கூடிய வழிமுறை தோழி வந்து ஆஹ் உடற்பயிற்சி இல்லாம செய்வாங்க தோழி உணவு அதிகமா எடுத்துப்பாங்க தோழி
ஓ என்னுடைய பெற்றோர்கள் வந்து நடைப்பயிற்சி அதிகமா செய்வாங்க தோழி ஒரு இருவது முப்பது ஆண்டுகுளாவே வந்து பாத்தீங்க அப்டின்னா காலேல வந்து ஒரு மணி நேரம் நடக்கும் பழக்கத்த வந்து வள க்கமா வச்சிருக்காங்க ஆஹ் கேக்குது தோழி ஆஹ் என்னுடைய வந்து நடை பயிற்சி வந்து வழக்கமா வச்சிருப்பாங்க தினம் தோறும் காலை மாலை வந்துட்டு அஹ் ஒரு கிலோமீட்டர் அல்லது இரண்டு கிலோமீட்டர் வந்து அவுங்க நடந்து போய்ட்டு வருவாங்க ஆஹ் என்னுடைய தந்தையாருக்கு வந்து எழுபது வயதிற்கு மேல் ஆச்சு ஆனாலுமே கடந்த முப்பது ஆண்டுகலா ஹ அந்த நடை பயிற்சி செய்யறது அதுனால அவுங்க வந்து இந்த காலகட்டத் திலும் தன்னுடைய வேலைகள வந்து தாங்களே பாத்துகுறாங்க அதே மாதிரி நா வந்து வந்து பாத்தீங்க அப்டின்னா நேரம் கிடைக்கும் போது து நடைபயிற்சி போவே அவுங்க கூட அப்படி இல்ல அப்டின்னா ஆர்ட் ஆப் லிவ்விங் யோக கலை இருக்குல்ல தோழி ஆஹ் அவுங்ளுது வந்து நா வந்து தினம் தோறும்
பயிற்சி மேற்கொள்வீங்ளா தோழி
நாள்தோறும் யோக கலை வந்து காலேல ஒரு மணி நேரம் தோழி நம்மளுடைய காலை ஆ ஆ கடன்கலலா முடிச் சுட்டு அதுக்கப்ரோ வந்து முக்கால் மணி நேரத்ல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஆ அதுல வந்துட்டு மெம்பர்ஷிப் எடுத் துருக்கோ தோழி அப்ப நமக்கு வந்து நேரடி வகுப்புகள் வந்து வந்து நம்ம வீட்ல இருந்தே கலந்துக்கிற மாரி குடுப்பாங்க அதுல வந்து தியானம் ஒரு இருவது வகை கையான பதினைந்து டு இருவது வகையா ன யோக யோகாசனங்கள் வந்து சொல்லி தருவாங்க அந்த மாதிரி மேற்கொள்ளும் போது நமக்கு நாள் முழுவதும் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குறதுக்கு வந்து
கண்டிப்பா தோழி கண்டிப்பா கண் தோழி இப்ப நானே தினந்தோரோ பாத்தீங்கான்ன என்னா தோழி காலைலே எழுந்தது என்னம்மா